ஹலோ
ஆம் சொல்லு கேக்குது தெளிவா
கேக்குதா
ஆமா ரொம்ப கேப் விடாம நிதானமா சொல்ல வேண்டிதுஸ் சொல்லு சாப்டீங்களா தூங்கனீங்களான்லா தேவல்லாத கத தேவல்ல ஏதாவது போனுது வந் து அப்டியே போன கத நடந்த கதைய சொல்லு
அப்டியா அக்கா
கல்வராயன் மலைக்கு போற பிளான் வெச்சுருந்தோல்ல அத பத்தி கூட சொல்லு
ம்
ஒனக்கு கேள்ளிபட்டுருக்க நீ கல்வராயன் மலை ஆ கள்ளக்குறிச்சி இருக்குல்ல அது பக்கத்துல்தா இருக்குது ஒரே நாள்ல போயிட்டு ஒரே நாள்ள வந்துர்லா இல்ல உனக்கு வேற ஏதாவது ஊரு தெரியுமா சொல்லு நீ சொல்லு நீயும் பேசணு நா மட்டு பேசறது இல்ல
எனக்கு எந்த ஊரு தெரியு ம் கல்வராய் மலையில என்ன இருக்குது
கோமுகி அண இருக்குது
ஆ
பெரியார் நீர்வீழ்ச்சி இருக்கு காரியாலூர்ல படகு இருக்கு இந்த மூணுதா இருக்கு
நீங்க சொல்லுங்க வேற எதுனா ஊர பத்தி
செரி இப்ப போர் போட்டத பத்தி சொல்லு நீ போன அப்ப என்னென்ன நடந்ததுன் சொல்லு
நா போன அப்ப கையால நாற்பத்தஞ்சு அடி போர் போட்டாங்க
அப்பறோ எப்டி போட்டாங்க
அது பேரு எனக்கு தெரியிலியே
செரி வேற நீ கண்ணால பாத்த வரைக்கு உனக்கு என்னப் புருஞ்சுது அ போர் போடுறதா பாக்கும்போது யாராவது ஒரு த்தங் கேக்கம் போது என்னன் சொல்லுவ எப்டி பண்ணாங்கன் சொல்லுவ
கையாலதா கையால் அந்த கருவி பேரு தெரியா து அதுதா அது பேரு தெரியிலியே
செரி அப்பறோ
ஆ அதுவே ஒரு நாள் ஆயிடுச்சு
அ
அப்பறோ மறுநாள்ளு வந்து வண்டி வெச்சு போட்டது
வண்டி என்ன பண்ணுச்சு
அதுவும் போர் தான போட்டுது நாப்பத்தஞ்சு அடி கீழ அப்பறம் போட்டது
எத்தன அடி வரைக்கும் போச்சு
ஆ எரநூறு அடி வரைக்கும் போச்சு
அதுக்கப்பறோ
எரநூறு அடி வரைக்கும் போயி அந்த அது பேரு என்னது பைப்பு பேரு என்னதுங்க
அடுத்து போ அடுத்து வாத்தைக்கு போ ஒரே எடத்துல நிக்காத
அ அத போட்டு முடிச்சாங்க
ம்
முடிச்சுட்டு மறுநாள் வந்து இரும்பு பைப்பு அதுல இருக்கும்ல
ஆம்
அத எடுத்தாங்க அது ஆ அது அர நாள் ஆயிடுச்சு
ம்
வேல முடிஞ்சிடுச்சு
எடுத்து என்ன பண்ணனு
இப்ப வந்து மோட்டரு வாங்கனு
மோட்டரு வாங்கி
மோட்டரு வாங்கிட்ட ஆ அத செட் பண்ணனு
அப்புறோ சீக்கிரோ சொல்லு ரொம்ப டைம் எடுக்காத நிதானமா நா பேசற் குறுக்க குறுக்க பேசாத நிதானமா நா பேசுற மாரி பேசு ரொம்ப யோசிக்காத
ம் சர்வீஸ் வாங்கணு
சர்வீஸ் வாங்கி
சர்வீஸ் வாங்கி மோட்ரு செட் பண்ணி தண்ணி எரக் கிதாம் பாக்கணு
தண்ணி எரச்சு
தண்ணி எரச்சு எரச்சா தண்ணி எரச்சா எத்தனா செடி வெக்கலா
செடி வெச்சு செடி நட்டு மரோ நட்டு காப்பாத்தலா
ஆமா
ம் இப்ப நா சொல்ற என்ன நடக்க போகுதுன்னு நடுவுல நீ என்ன பாத்தியோ அதயேஸ் சொல்ல
ம்
போர் போடுறதுக்கு மொதல்ல ஒரு நீட்டு கம்பத்த எடுத்து நட்டாங்க அந்த கம்பத்துக்கு மேல ஒரு கப்பி இருந்தது அதுல கயிறு வழி யா பள்ளந் தோன்றதுக்கு ஒரு பெரிய இரும்பு வெச்சுருந்தாங்க அந்த இரும்ப ஒண்ணு மேல ஒண்ணு கனெக்ட் பண்ணி ஒண்ணு ஒண்ணு கீழ எறக்குனாங்க நாப்பத்தஞ்சு அடி வரைக்குந்தா போட்டாங்க அதுக்கு மேல மண்ணு இருக்கலா ந்ததுனால நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு ட்ரில் மிஷின வர வெச்சு எரநூறு அடி வரைக்கு திரும்பவும் போர் போட்டாங்க போட்டு முடுச்சிட்டு இரு ஏற்கனவே இருந்த பழைய இரும்பு பைப்பு ஒண்ணு ஒன்னா கழட்டிட்டு அதுல வந்து கூழாங்கல்ல கொட்டி விட்டுட்டாங்க கொட்டிட்டு பைப்ப மூடிட்டு கெளம்பிட்டாங்க ம் நீ என்ன சாப்பாடு செஞ்ச மூணு மூணு நாள் வேல செய்யும் போது மூணு நாள் வேலஸ் செய்யும் போது நீ என்ன சாப்பாடு செஞ்சு குடுத்த
மூணு நாள் வேல செய்யும் பொழுது காலையில வந்து இட் இட்லி இட்லிக்கு தொட்டுக்க ஆமா இட்லி தொட் தொட்டுக்க வந்து சாம்பார் சாம்பார் சட்னி காலையில முடிஞ்சிருச்சு மதியோ சாதம் சாம்பார் கொழம்பு மோறு
சரி
தொட்டுக்க அப்பளம்
சரி
இது வந்து ஒர் ஃபஸ்ட்டு ஒரு நாள் முடுஞ்சுது ஒன்னே மறுநாளு இட்லி
இந்த மொதல் நாள் எத்தன பேருக்கு சாப்பாடு செஞ்சீங்க மொத்தமா
மொதல் நாள் மொத்தமா அ ஒன்போது பேருக்கு செஞ்சோ
கரெக்டா எத்தன பேருக்கு செஞ்ச யோசிச்சு எல்லா ஒன்ன சொல்ல சொல்லல ஒ குறுக்க பேசாத குறுக்க பேச கூடாது நீயு கேள்வி ஒண்ணு கேட்டா மனசுல நெனைக்குது எதியா ஒன்னு சொல்லு நாம இப் இப்ப முக்கியமான டிஸ்கஷன் எதும் பண்ணல இந்த வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணறோ இதுக்கு தேவல்லாத கேப் எல்லா உடக் கூடாது எத்தன பேருங் கேட்டா அஞ்சு பத்து இருவது ஐம்பது கூட சொல்லு என்ன இப்ப யாரு வந்து செக் பண்ண போறா கேப் விட்டா வராது எதுமே
சேரி
அடுத்து அடுத்து சொல்லு
அறுநாளு வந்து பத்து ரெண்ட இரண்டாவது நாளு வந்து பத்து பேருக்கு செஞ்சு சாப் பாடு
ஆ
காலையில வந்து நாங்க செய்ல பக்கத்து வீட் டுலியு சேந்து போர் போட்டதுனால
ஆம்
அவங்க செஞ்சுட்டாங்க காலையிலஸ் செய்ய வேண்டிதில்ல திரும்ப மதியோ நாங்க செஞ்சோ அது எப் சாம்பார் வெச்சாதி அ கொழம்பு சாதோ
ஆ
ம்ம்ம்
போது நீ ரொம்ப யோசிக்கிற டைம் வேஸ்ட் பண்ற அத விட் ற்று கோயம்புத்தூர் போனத பத்தி பேசுவோ இங்க இருந்து கெளம்பானதுல உனக்கு என்ன ஞாபோ இருக்கு ம் சொல்லு
இங்கேந்து ரயில் வண்டில போனம்மா ரயில் வண்டில போயி ம் ஈஷாவுக்கு போனோம்
அப்புறம்
ஈஷாக்கு போய் திரும்ப
ஆ
ம் நீங்க சொல்லுங்க போய் வந்தது பத்தி
அந்த கார் நைட்டு ஒரு மணிக்கு ட்ரெயினக்க எடுத்து நேர கோயம்புத்தூர் சந்திப்புல போய் எறங்கனு அங்க இருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு ரூமுக்கு போனோம் ரூம்ல நேர ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அங்க இருந்து பஸ் புடிச்சு ஈஷாவுக்கு போனோம் ஈஷா போயிட்டு அங்க சுத்தி பாத் போதே மழ வந்துருக் ச்சு அங்க ஓரமா ஒரு எடத்துல நின்னு வந்து அப்றம் திரும்ப நறைய போட்டோ எடுத்துட்டு
அந்த மழையல நன்ஞ்சது நல்லா இருந்தது
ம் நீ தா உள்ள வந்து நிக்காம பைத்திய மாதிரி வெளியல நிட நனஞ் கிட்டு இருந்த
நம்ப ஊர்ல நறைய நாள் மழ பெய்யாத இருக்கவே திடீர்னு ஒரு மழை எப் பாத்தவுடனே
ம்
ஒரு மகிழ்ச்சி வந்தது
ம் அவ ந அந்த அளவுக்கு பேசனுன் அவசிய இல்ல சாதாரணமா பேசனாலே போதும்
ம் ம்
ஈஷா அப் மலயடிவாரத்துல இருக்கறதுனால அங்க அடிக்கடி மழ வந்துகிட்டே இருக்கு ஈஷா வோட வாசல்லருந்து ஆதியோகி செ
உ
கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லருந்து ஈஷாவுக்கு நேரடியா பஸ் போகுது அங்க ஈஷா வாசல்ல எறங்கிட்டா அங்க இருந்து மாட்டு வண்டி புடிச்சு ஆதியோகிய போய் பாத்துரலா ஆதியோகி சிலைய யாரு தொடாத மாதிரி ஆமா ஆதியோகி செ செலய யாரு தொடாத மாதிரி அத சுத்தி திருசூளோ சோருவி வச்சிருக்காங்க அதையு மீறி நம்ம தம்பி சார் உள்ள நொழய முயற்சி பண்ணாரு அவர் ஒரு வலியா தடுத் த்து தூக்கிட்டு வந்தாச்சு
உ
அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமா போகும்போது தியானலிங்கம் அப்டின்னு ஒரு டடோருக்கு கு அங்க சூரியகுண்டம் அப்டின்னு சொல்லி ஒரு பெரிய கொளொ வச்சிருக்காங்க இருவதுருவா குடுத்தா உள்ள எறங்கி குளிச்சுட்டு வரலா துண்டு கூட அவங்களே குடுப்பாங்க தம்பி சாரோட வாஸ் தா நிறைய கேக் எதுவு உ வாய்ஸ் கேக்கவே இல்ல
உ செரி சொல்லுங்க
தா கேக்குது உன்னோட கொரல் கேக்கல எனக்கு ரெக்கார்ட் டாகல
ஆ இப்ப கேக்குதா
சொல்ல நீ வி சொல்ல நீ என்ன பண்ண தியானம்லிங்கம் தனியா நீயு ஒங்க அம்மாவு போய் பாத்தீங்களே என்ன பாத்தீங்க
நாங்க உள்ள ஒரு சிவன் பாத்தோ
அப்பொறொ
அத போயி சுத்தி பாத்துட்டு
உ
அப்டியே வந்தோ திரும்ப பெண்கள் கு அ குளிக்கிற எடொ இருக்கு அத பாக்கல
சரி
உ வந்துட்டோ அங்கயு மழ பெய்யவு வந்துட்டோ
அவ்ளோதா ஒண்ணல்லா வச்சிட்டு கால் ரெக்காடிங் பண்ற பாரு என்ன சொல்லணு ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு நிமிஷ பேச தெரியல நா தா பேசிக்கிட்டு இருக்கே நீ ஒரு வார்த்தைல முடிச்
எனக் பேச தெரியலங்க
தெரியல என்ன நடந்துதோ அது அப்டியே சொல்லு அந்த ஊருக்கு போனா அது நடந்தது அது நடந்ததுனு அத அப்டியே சொல்லு
உ சரி ஈஷாவ பாத்துட்டு அடுத்தது என்ன பண்ணீங்க
நீ சொல்லு நீ என்ன பண்ண
ஈஷாவ பாத்தட்டு வந்துட்டு மறுநாள் வந்து மருதமலைக்கு
ஈஷா பாத்துட் டு எப்பிடி வந்த?
ஈஷா பாத்துட்டு நடந்தே வந் து பஸ் ஏறிட்டோ. பஸ் ஏ றி கோயம்த்தூரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோ அங்க இருந்து மறுநாள் கா சீட்டெல்லா கெடைக்கல.
உனக்கு எப்பிடி நா சீட்டு புடிச்சு குடுத்தே
அது தெரியல அத உட்ருங்க. அ மறுநாள் வந்து மருதமலைக்கு போனோ காலைல ஒம்போது மணிக்கி ரூம்புல இருந்து வெளில வந்து பத்து மணிக்கெல்லா பஸ் ஏறிட்டோ.
பதனோரு மணிக்கு பஸ் ஏறுனோ.
பதனோரு மணிக்கி ஏறி
ம்
பன்னெண்டு மணிக்கெல்லாம் படிக்கட்டு வழியா போனோ.
ம்
நடக்கற நடக்கற நடக்க முடியல.
அப்பறோ?
அப்பறோ போயி ஒரு வழியா சாமிய தரிசனம் பண்ணிட்டு அங்க தம்பி க்கி வந்து கொஞ்சம் பால் குடுத்தாங்க அதெல்லா வாங்கி சாப்ட்டுட்டு பிரசாதோ குடுத்தாங்க அதெல்லா வாங்கி சாப்ட்டுட்டு கொஞ்ச நே